ஹலோ
ஆஹ் காயு எப்படிருக்க ஆஹ் நல்லா இருக்கே நீ எப்
ஆஹ் நா நல்லாருக்கே நா நீ எப்படிருக்க ஆஹ் ஹலோ கேக்குதா கேக் கேக்குதடா ஹலோ கேக்குதா
இப்ப கேக்குதா
ஆஹ் கேக்குது நல்லா கேக்குது நீ பேசுறது நா பேசுறது கேக்குதா
என்ன ஆச்சி ரொம்ப வருஷோ ஆச்சி
நாதா நா வந்து இப்பதா கால் பண்ணாதா என்ன யாருனு அடையாளல்லா தெ இதுனே
ஆமா என்ன பண்றது மேரேஜ் ஆயிடுச்சு ஆமா பாப்பாவ பாத் எஸ் ஆஹ் போன வருஷ்மே ஆயிடுச்சி பா ரெண்டு வருஷ்சோ ஆச்சு பாப்பா பொறந்தே ஒரு வருஷோ ஆகுது ஆமா
பாப்பா பேர் என்ன
பாப்பா பேரு சக்தி மீனா
அப்டியா செர் செர் செர் செரி
அவளோடதா டைம் கரெக்ட்டா இருக்குதே அதனால யார்டையுமே பே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே பேசல
ஆஹ் ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க
ஃபேமிலி பிஸ்னஸ் தா ஹோட்டல்
அப்டியா எங்க
இங்க சிவலபேர்லேதா
எங்க சென்னைலையா நீங்க சென்னையில தா இருக்கீங்களா இப்போ ஆஹ்
இல்ல இல்ல சிவலப்பேரி எங்க ஊர்லேயேதா
எ-எங்கே எங்கே ஈவுள பெரியா
பெரி சென் எங்க திருநெல்வேலி தா
சேர் சேர் சேர் சேர் சேர் செரி
ஆஹ் ஃபஸ்ட் சென்னையில ஒர்க் பண்ணாங்க
ஆஹ் ஆஹ் அப்டியா இப்போ இங்க நீங்க பிஸ்னஸ் பாத்துட்டு இருக்கீங்க என்ன ஹோட்
ஆமா இங்கயேதா
ஆஹ் சேர் செரி நா எங்க அக்காக்கி இப்பதா ஆம்பிள பிள்ள பிறந்துருக்கு எங்கக்கா கல்யாண ஆயி ஆமா நாலு மாசந்தா ஆச்சு அப்டியா பாத்தீங்
ஆமா பாத்தே தம்பி எப் எத்தன மாசோ ஆகுது
இப்ப வந்து பேரு குரு பார்கவ் வச்சிருக்கோ
ம் சூப்பர் ஆஹ்
எங்க மாமா வந்து குரு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காரு ட்ரைவிங் ஸ்கூல் வச்சிருக்காரு எங்க மாமா
ஓ சேர் சேரி
ஆமா அதா செரின் சொல்லி அவங்களுக் கு வந்து போன வர்ஷோ இல்ல போன வர்ஷத்துக்கு முந்தன வர்ஷோ ஆமா ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடிதா கல்யாணோ பண்ணாங்க அவங்களு ஆகஸ்டு மாசோ வந்தா இப்போ ரெண்டாவது வர்ஷோ ஆயிரு
ஓ ஓகே ஓகே
ஆமா அதுக்கப்றோ வேற என்ன
ம் நல்ல போகுத்
நீங்க ரெண் அஹ் ஜாலியா இருக்கா கல்யாண லைஃப்லா எப்டி இருக்கு
அது எப்டி இருக்குன்னு தெர்ல பாப்பாவோட நல்லா ஜாலியா போது
நீங்க எது வே நீ எதுவு வேல எதுவு தேடலையாடா இப்போ
ம் வேலைக்கு போயிட்டு இருந்தோம்லா கல்யாணத்துக்கு முன்னாள் போன நானு
அதா இப்போ கல்யாணத்துக்கு அப்றோ வேல எதுவு தேடலையான்னு கேக்கே
இல்ல இல்ல பாப்பா பாக்க கரெக்டா இருக்குலா ஆ இப்பந்தா நடக்க ஆரம்பிச்சிருக்கா பிடிச்சி நடக்கா
ஆ ஒரு வயசு பிள்ளைக்கு எத்தன எத்தன மா வைத்துல ஒரு வருஷோ ஆயிடுச்சுல
ஆமா ஒன் இயர் ஆ ஒன் ஒன் இயர் ஆகி டூ மந்த்ஸ் ஆகுது
அப்படியா சரி சரி சரி
நல்ல பிடிச்சு நடக்கா அ கொஞ்ச தூரோ நாலு நாலு ஸ்டெப்பு எடுத் து வைக்கா அப்புறோ உட்கார்ந்துருதா கால் வலிக்
நீ ஆறு மாசங்கழிச்சி பிள்ளைக்கு என்னல்லா குடுத்த
நா என்ன குடுத்த ஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன குடுத்தேன்னா இட்லி ஹாப் இட்லி குடுத்த
ஆ எங்க மொதலல அந்த சாப்பாடு குடுக்கு போது மொதலே எங்கயாவது போய் குடுப்பாங்கல்ல
ஆமா அது இங்க பக்கத்துலேயே கொடுத்த துர்கையம்மன் கோயிள்ள வந்து
ஓ பக்கத்து கோவில்லே போயிட்டீங்களா ஆ ஓ செர் செர் செர செரி அதா இவனுக்கு இப்போ இன்னு ஒரு ஒரு மாசத்துல ஆறு மாச ஆயிருல எ பிள்ளை
இவளுக்கெல்லா சிக்ஸ் மந்த் முடிஞ்சதுக்கு அப்பறம் தா வச்சோ
முடிஞ்சதுக்கு அப்பறம் தா குடுத்தீங்கன்ன
மந்தல கரெக்டா வெக்கணுல்ல அதனால சிக்ஸ் மந்த் முடிய போகயில வச்சோ
ஓ செர் செர
கரெக்டா ஆறு டாக்டர்ட்ட கேட்டோ ஆறு மாசத்துல குடுக்கலாமா அப்டி அவரு சொல்ட்டாரு இ இவ ரொம்ப குட்டியா இருந்தாலா அதுல இன்னு கொஞ்ச நாள் ஆகட்டு அப்படின்ட்டு அதனால அவர்ட்ட அவசரப்பட்டு கேட்டோமோனு நெனச்சு பரவால்ல ஆறு மாசம் முடியதுக்குள்ள வைக்கணு அப்படிங்னால முடிய போவைல கரெக்டா வச்சோ அ நீங்க வந்து நல்ல நாள் ஃபஸ்ட்டு அங்க கோயில்ல வச்சு என்ன குடுப் நாங்க பாயாச குடுப்பாங்க அங்க அது மட்டுந்தா குடுப் தாங்க நாங்க வீட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலயே இட்லி மட்டுந்தா
இட்லி அதுக்கப்பறம் ஆ சரி ஃப்ரூட்ஸ் அந்த மாரி எதுவு தர்லன்ன
ஃபர்ஸ்ட்ல நா வந்து இழுத்து கொஞ்சோ
இந்த நா இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த சாட்ஸ்லா பாத்த இந்த அவ கடோ தர்றது
அதெல்லா எடுக்க கூடாது ஆ அதெல்லா குடுக்கலா ஆப்பிள் நம்ம குடுக்கலாமா ஆவியில வேகவச் கொடுக்கலா அவகேடோ கொடுக்க கூடாது அதாவது வாழப்பழம் ரெட் பனானா லா குடுத்தோன்னா அதையுமே ஃபஸ்டு ஆவிச்சு தா குடுக்கணுமா
அதா அவிச்சுதா அவிச்சுதா பாத்தே நானு
ஆ அவகேடோலா குடுக்குன்னா அது நம்ம ஊர் ஃபுட் இல்லல்ல அந்த ஃப்ரூட் நிப்ளர் மாரி ஒண்ணு இருக்குல அதெல்லா ரொம்ப யூஸ் பண்ண கூடா ஆனா அந்த பள்ளு ஊற ஸ்டேஜ்ல அதுல வச்சு குடுத்துருறா நா அதுலல்லா வெறுமனைய ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி
லூவ் பல்லு எத்தன மாசத்க்கு அப்பறம் வளர ஆரம்பிக்கு
எட்டு மாசத்துல மொத பல் வந்துட்
மோதா பல்லு வந்துட்டு என்ன அந்த டூத்தர் யூஸ் பண்ணா பல்லு முன்னாடி வரு ன்ன இல்லையா
அது வந்து சொல்லுவாங்க ஆனா பாப்பாவுக்கு வந்து நா டூத்தர் யூஸ் பண்ல பொம்ம தா கிடிச்சிகிட் இருப்பா அவளோட பொம்ம எல்லாமே கொஞ்ச ஏ அமுக்கு அமுக்க பிபி சவுண்ட்லா வரும்ல அமுக்குனா அந்த மாரி பொம்மையாதா எல்லாரு வாங்கிட்டு இருந்தாங்களா பாக்க வர்றவங்களா அததா கடிச்சுக்கிட்டுருப்பா
அது சாப்பாடுலா ஒழுங்கா சாப்பிர்றாலா
இல்ல இல்ல இன்னு அப்படித்தா மொதல்ல கொஞ்ச பரவால்ல இப்போ வெவர தெரிய வெவர தெரிய ரொம்ப மொறண்டு சாப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆமா தூக்கிட்டு போய் ஏமாத்திதான் கூட்டுபோ கொடுக்கணும் அதாவது ஒரு இட்லி கொடுக்கதுக்கு எப்படி அரைமண் நேரம் ஆக்கிருவா
அரை மணி நேரம் ஐயோ எப்ப எவ்ளோ நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுக்க நீனு ஐ மீன் கால்ல கால்ல மத்யானம் நைட்டு மட்டுந்தானா இல்ல எப்டி
கொடுத்துருவா அதனால பிரச்சனை இல்ல ஸ்னக் குடுக்க கூடாதுதான் பிஸ்கட்டு ஏதாவது குடுக்க கூடாதான் பட் எங்க ஹோட்டலில அத மெயின்டெய பறதுக்காண்டி அத்த ஏதாவது கொடுப்பாங்க நானும் ஊடைல ஊடைல எதாவது
ஒரு வயசு ஆயிட்ல அதனால பிரச்சனை இல்ல கொடுத்துருப்பாங்களா இருக்கும் ஆனா மொத ஆறு மாசத்துக்குள்ள ஒன்னும் தர முடியாது நல்லா பழகுனதுக்கு அப்புறம் தானே தர முடியும்
ஆமா அப்புமெல்லாம் எதுவுமே குடுத்துர கூடாது உம்
நினைச்சி வச்சிட்டாருனா அந்த புள்ளையக் கொண்டு போய் ஜுஸ் பெரிய கொடுத்துட்டாரு
ஐயயோ இப்பவேவா நாங்க இவளுக்கு ஏழு மூணு மாஸத்துலே குடுத்துட்டோம் அவ உக்காந்து அழுவ வச்சு ஏமாத்தி உக்கார வச்சி சாப்ட்டுட்டு இருப்பா ஆனா
எங் எங்க வீட்டுல எங் எங்க அப்பா இருக்காருல சொன்ன எங்க அப்பா நாங்கல்லாம் கண்ணமைக்கிற நேரத்தில பாத்த அந்த ஜூஸ் பெரிய கொண்டு போய் நல்லா நசுக்கி அந்த புள்ள வாயில கொண்டு போய் போட்டாரு
அது நல்லா சப் சப்புன்னு சப்பிகி
ஆமா அந்த பிள்ள நாங்க வந்து பாக்கோம் நல்லா சப்பு சப்புன்னு சப்பி சிரிச்சிட்டு கிடக்கு பாத்துக்கோ
ஆஹ் அந்த இனிப்புக்கு சாப்டுட்டு இருந்துருக்கான் ஓ ஐயோ அப்போ உங்க அக்கா உங்க அக்கா சொல்லிருப்பாங்கல்ல குடுக்காதீங்கன்னு
இல்ல எங்க வீட்டுல தெரியுமா
ஆஹ் அது எது பேக்கிங் சோடா குடுக்க கூடாது
அதான் சொன்ன சரியான சண்ட எங்க வீட்டுல அன்னைக்கு எங்க அப்பாவ வந்து கத்தி எங்க வீட்டுல வந்து பெரிய போர்க்களமே நடந்துட்டு எங்க சித்தப்பா வந்து கீழ் எங்க வீட்டுல அங்கிள் வந்து ஆண்டி வந்து எல்லாருமே வந்துட்டாங்க
ஐயோ பயந்து போயி
ஆமா பின்ன சும்மா இல்லல்ல அவரு ஒரு தடவ கொடுத்தா பரவாயில்ல ரெண்டு மூணு தடவ குடுத்துட்டாரு ஒரு தடவ ஜூஸ் பெரி குடுத்தாரு இன்னொரு தடவ ஜாங்கிரி குடுத்துட்டாரு
பேக்கரி ஐட்டமே குடுக்க கூடாது ஃபஸ்ட் குழந்தைங்களுக்கு நானா ஒரு வயசு வரைக்கும் கொடுத்துட்டு எங்க வீட்லையும் சண்ட வந்துச்சு ஒரு எட்டு மாசத்துல குடுத்தாங்க அது வந்து பேக்கரி ஐட்டம் வந்து ஆமா ஒரு வயசு வரைக்குமே குடுக்க கூடாது இவளுக்கெல்லாம் இப்ப தான் ஒரு வயசுக்கப்புறம் பிஸ்கட் குடுக்க அதுவே குடுக்க கூடாதுன்னா வேற வழி இல்லாம குடுத்துக்கிட்டு இருக்கேன்
ஓ சேரி சேரி சேரி சேரி இங்க இவரு குடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் குடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரே பெரிய சண்ட பாத்துக்கோ இந்த வீட்டு
ஐயயோ ஜாங்கிரிலாம் இப்பமே குடுக்க சொல்லாத ஏன்னா அந்த இனிப்பு டேஸ்ட் பாத்துட்டா ஆஹ் இனிமே குடுக்க சொல்லாதீங்க ஏன்னா ஒரு தடவ இந்த இனிப்பு டேஸ்ட் பாத்துட்டாங்கன் சின்ன பையன் கொழந்தைங்க வேற எதுவும் வாங்காது
ஓ சேரி சேரி சேரி அந்த புள்ள சும்மாவே சேட்ட பண்ணுதா
ஆமா இவளுக்கெல்லாம் பொறி உருண்ட தான் குடுத்து உக்கார வைப்பே பாத்துக்கோ பொறி உருண்ட இந்த ஜூஸ்பெரி நீ சொன்னல அது அப்புறமா இந்த இன்னொன்னு என்னமோ குடுப்பாங்க அது என்னன்னு எனக்கு பேர் டக்குன்னு வரல அதெல்லாம் குடுத்தோம்ன்னு வையே அது வந்து கரெக்டா கரையிற வரைக்கும் காலியாவது வரைக்கும் கையில வச்சிட்டு சிவனேன்னு உக்காந்துருப்பா
ஆஹ் அது அது அந்த அளவுக்கு இது பண்ண முடியாதுன்னே
ஆமா அது அடிக்டவ ஆயிருமா ஏன் வேற வழி இல்ல நம்ம வேலை பாத்துக்கிட்டு இருப்போம் அவ்வளவு கொஞ்ச நேரம் சமாளிக்கதுக்காண்டி அத கையில் குடுத் துருவோம் அவா அத கரெக்டா அது ஜூஸ் பொறினா அரைமணி நேரம் வச்சுப்பா பொறி உருண்டன்னு வச்ச அது கல்லு மாரி இருக்குமா நல்லா ஒரு மண் நேரோ வெச்சிருப்பா செவனேன்னு வெச்சிருப்பா கெட்டி வேற போட்டு வெச்சிருவே கையில வச்சுந்தாங்னா ஆமா கட்டி போட்ருவ ஆமா நீ நம்ம ஹோட்டல் வேற சூடா எல்லா இரு
ஆ எங்கயாவது கொண்டு போய் கிளம்பிட்டு இருக்காது உனக்கு இன்னொரு கண்டெண்ட் தெரியுமா எங்கக்கா சின்ன வயசுல என்ன தெரியுமா பண்டா குக்கர்ல கொண்டு போய் கை வெச்சிட்டா
ஐய்யய்யோ எங்க வீட்லயு எங்க வீட்லயு ஒரு தட இப்டிதா பாப்பா எங்க சித்தி குக்கர் வெச்சு பாப்பா கிட்டே வெடிச்சிட்டு
அச்சச்
ஆமா ம் நல்ல வேல அவ பாப்பா தள்ளி இருந்தா எங்க சித் சித்திக்கு தா லைட்டா பட்டுச்சி என்னனா அவுங்குளுக்கு லை ஒரு சைடு பேஸு லைட்டா பட்டு நல் எங்க வீட்ல கொஞ்சோ ஹைட்டா வேர இருந்ததுனால தப்பிச்சாங்க ஃபுல்லா மேல அடிச்சிர்ச்சி மேல பட்டு கீழே தெருக்கியிலதா கைலல நல்ல வேல ஃபேஸ்ல லைட்டா பட்டுச்சி அப்புறோ கையில லைட்டா இல்லன்னா அடிச்சா அன்னிக்கு அடிச்ச போஸ் ப்பா அவுங்க மேலயு பாப்பா மேலயு பட்டிருந்தா என்ன நெலம
ஆத்த எம்மா பயமா ஒண்ணு அந்த பிள்ளைக்கு எதுவு ஆகல இல்ல இப்போ
இல்ல இல்ல இப்ப யாருக்கோ ஒன்னு ஆவுல
இல்லந்த என் பிள்ள இவனுக்கு இருக்குல்ல இவனுக்கு இந்த ஒடம்புல சின்ன சின்னதா அந்த பொறி பொறியா ரெட்டா ஒண்ணு வருது அந்தா இது
ஆ அந்த மாரிதா பேசுச்சு ஆமா அது வந்து இப்பவு பாப்பாக்கு அப்புடிதா இருந்துச்சி நீ என்ன பண்ணு அந்த பொறு வெயிலுக்கு வரோ அப்டிதா
என்ன பண்ணா தெரியு
அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா நம்ம இந்த வசம்பெல்லா குடுப்பாங்க
அதெல்லா டெய்லி குளிக்கும் போது குடுத்துறோ நாங்க டெய்லியுமே அந்த மருந்து எல்லாமே குடுத்
அடிப்பீங்ளா
ஆமா குளிக்க எப்ப எல்லா குளிக்கிறானோ அப்ப எல்லா குடுத்துடுவோ
ஓ அப்டி குடுக்கீங்களா அது பர்ஸ்ட்டு குடுக்க சொல்லுவாங்க அதயு குடுங்க திருப்பி பாலுக்கொன்னு சொல்லுவாங்க தெரியுமா பக்கத்துல பார்வ கோப்பன்னு சொல்லுவாங்க
ஆ ஆமா ஆமா அவுங்க ஒன்னோ சொல்லல அவுங்க கிட்ட பாத்துட்டோ நாங்க
அது பாத்துட்டீங்களா அது போதோ ஏன்னா செல பிள்ளைங்குளுக்கு வந்து எதுவு பூச்சு கடிச்சிருந்தா கூட தெரியாது
ஆ பூச்சி இல்ல பூச்சி இல்ல அத நாங்க கண்டுபுடிச்சுட்டோ அது கேட்டுட்டோ நாங்க ஆ அது வந்து இந்த கொசுகடி மாரி லைட்டா இந்த எதுனால வரு எதுனா அந்த துணி எல்லா ரொம்ப அந்த இருக்கமான துணி வெக் கீழ அந்த மாடி வீடு பாத்தியா
ஆ அதேதா இப்ப பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இப்டீதா வந்துச்சு எல்லா கொழந்தைங்களு அப்டி நார்மல் தானா இவளுக்குமே மொதல்ல வந்து ஆ என்னனா டாக்டர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு போல ஒரு ஆறு ஏழு மாசோ வரைக்கு டாக் அதுகிட்ட போல அப்புறோ வந்து ஒரு லோஷன் மாரி குடுத்தாங்க அதா எல்லாத்துக் ஆமா அது எல்லா பக்கமு தடவி வுட் டுட்டு கொஞ்சோ நேரோ வெயிட் பண்ணிட்டு குளிப்பாட்டணோம்னாங்க அத போட்ட ஒன்னே செரி ஆயிட்டு ஒரே டாக்டர்ட்ட போனோ
பிரக்னண்டா இருக்குற டைம்லர்ந்து இப்ப வர ஒரே டாக்டர் தா போறே உனக்கு எப்டி நார்மலா
நார்மல் தானா அதலா
நார்மல் தானா ஆமா ஆமா நார்மல் தா பெறக்கும் போது பிள்ள என்ன வெயிட்டு
இவ பாப்பா ரெண்டு அற்நூறு இருந்தா
இவ மூனுஐநூறு இருந்தா எங்க அக்காவோட நாத்தனாருக்கு இர்க்குல்ல எங்க அக்காவோட நாத்தனாருக்கு பொம்புள புள்ள பெறந்தது எங்க அக்காக்கு க ககரெக்டா ஆமா எங்க அக்கா கரெக்டா ஆ கன்சிவான ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதா அவுங்க ஆனாங்க இப்ப அவனு அவளுக்கு நாளைக்கு வந்து ஆறு மாசம் முடிவுல ஐ மீன் ஆறு மாசம் முடியுறதுனால சாப்பாடு குடுக்க போறாங்க
சேரி சேரி நீ வந்து நல்ல பாத்து மசிச்சு குடு க்கணுன்னே எதுனாலு
குடுக்கோணு இன்னு ரெண்டு மாஸ்
இப்போ இல்ல நா அதா சொல்ற குடுக்க ஸ்டார்ட் பண்ணையில ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பழக் கோ வந்து எப்டி
சேரி சேரி இந்த எங்க பிள்ள வந்துட்டுன்னு நெனைக்க நா போயிட்டு அப்பறமா கூப் அப்ற என்ன ஆ செரி செரி பாய் பாய் ஆ
ஆனா அது கெடைக்கோணு